ஹலோ ஆ சிஸ்டர் கேக்குதுங்களா இப்ப கேக்குதா சிஸ்டர் ஆ கேக்குது சிஸ்டர் ஆ சொல்லுங்க ஸ்டர் கண்யூ பண்ணுவோ
ஆ கண்ணியூ பன்னுவோ நீங்க இப்ப ஸ்கூல் டீச் நும் போது வீட்ல இருந்துதா போனீங்களா சிஸ்டர் இல்ல ஹாஸ்டல்ல ஏத ஸ்டே பண்ணிருந்திங்களா சிஸ்டர்
இல்ல சிஸ்டர் நா அப்போ மேரேஜ் முன்னாடிங்கிறதுனால அம்மா அம்மா கூட தான இருந்தே அதனால வீட்ல இருந்து தா போனே நானு வேம் ஸ்கூல் பஸ் வரு ஆக்சூலி ஸ்கூல் பஸ் வரு அந்த டைமிங்க்குள்ள கிளம்பியலா ஆனா என்ன நா மேக்ஸ் டீச்சர் ஸோ எனக்கு வந்து கரெக்ஷன் ஒர்க்கே பயங்கரமா இருக்கு ஏன்னா ரெகுலராக ஹோம் ஒர்க் குடுத்துக்கிட்டே இருப்போமா பசங்களுக்கு பேம் ப்பசி சிபிஎஸ் சி ஸ்கூல் அப்டிங்கறது அதுனால அவனுக்கு புக்ஸ் ரெண்டு புக்ஸ் இருக்கு வால்யூம் ஒன் வாலிம் இருக்கு அதுபோக ஒர்க் புக்குன்றுக்கு ஹோம் ஒர்க் நோட் வேற இருக்கு கிளாஸ் ஒர்க் நோட் வேற இருக்கு ஒரு கிளாஸ்கே எவ்வளோ இருக்கு அப்ப ஒரு நால் கிளாஸ் போறேன்னா அப்ப அதுக்கே நோட் ரொம்ப அதிகமா வருமா அவுங்க எல்லாருக்குமே டெய்லி அவங்களுக்கு வந்து நோட் கரைக்ஷன் வந்து பெண்டிங் இருக்கக் கூடாது மேனேஜ்மெண்ட்ல சோ நா என்ன பண்ணுவ தெனோம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு பெரிய பிக்க்ஷாப்பர் நறைய நோட் வெச்சு எடுத்துட்டு வருவ நைட்டு பத்துப்பா ஆமா சிஸ்டர் வீட்லே வந்து பன்னெண்டு மணி வரைக் கரெக்ட் பண்ணுவே திரும்போ காலைல ஒரு அஞ்சு மணிக்கெஞ்சு மறுடியு தா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டே அதுல பெரிய கிளாஸ் பசங்கலா கொஞ்ச ஃப்ராப் உன்னமில்ல ஓகேயா மேம் பவுல்ல இருக்குறத அப்புடியே எழுதிருப்பா ம் கொஞ்சோ சின்ன கிளாஸ்சு பிஃப்த் ஃபோர்த் த்தனா என்னப் பண்ணுவாங்க மிஸ்டேக் இருக்கு நம்ம ரொம்ப மைனுூட்டா செக் பண்ணனு அவனுக்கு கொஞ்சோ மிஸ்டேக் போட்டுருக்கா நம்ம பாக்காம அப்படியே இது பண்ணிட் டு அப்டின்னா அது ஒரு ஃப்ராப்ளம் ஆயிருமா அதனாலயே நல்லா கவனுச்சு உக்காந்து உக்காந்து கரெக்ட் பண்ற மாரி ஆயிரு ஆனா இப்போ எங்க பாப்பால்லா ஸ்கூலுக்கு போறா அவங்க மேம்லா கரெக்ட் பண்றது பாத்தா எனக்கே ஆச்சிரியமா இருக்கு எப் எப்டி இப்டி ரீட்
இப்ப எல்லா ஸ்கூல்லையு அதாப்
என்ன பாப்பா இதெல்லா உனக்கு மேம் சொன்னாங்களா அவ சொல்றா எனக்கு இப்ப ரீசன்டா இப்ப புக்கு அவளுக்கு தமிழ் புக் கொந்து சமச்சுன்னுக் க்கு இப்பதா குடுத்துருக்காங்க சோ அது வர்ற வரைக்கு அ ஆ இ ஈ வந்து எழுது து வெச்சுருக்காங்க அவ் வரைக்கு இக்கு வெச்சுதா உங்களுக்கு பேர்க்கு இந்த டா டா ஈ கீ கு அந்த வசையல்லா ஒன்னும் போகல அப்போ எந்த எழுத்து பயிற்சிலா எழுத குடுத்துருக்காங்க ஆனா அந்த எழுத்து வந்து அவங்க இதுவரைக்கு எழுதல இத கேட்ருக்கா மேம்ட இது எழுத தெர்ல எப் இப்படி எழுதணு அப்புடின்னு அதுக்கு மேம் வந்து சத்தம் போட்ருக்காங்க இது கூட எழுத தெரியாதா உக்காருங்க அப்டின் சொல்ட்டு சத்தம் போட்டு உட்டுருக்காங்க எங்கிட்ட வந்து எம் பொண்ணு சொல்றா இது தெரியாதுல்ல இது நடத்தலல்ல இத கேட்டா மேம் ஏ சொல்ல மாட்டைக்குறாங்க திட்றாங்க அப்டின்னா மேம் சத்த போட்டாங்களா கேட்டதுக்கு டவுட் கேட்டதுக்கு அப்டினு ஆமாமா திட்றாங்கமா னா சரி நா மேம்ட்ட பேசிக்கிறே இப்படி எழுதணு நீ எழுதுன்ன அப்பின்னு அதுக்குபெர இவ்வளோ ஈஸியா இருக்கு இதையே மேம் சொல்ல மாட்டேக்காங்க சரிடா நா மேம்ட்ட பேசிக்கிறே நீ வந்து எழுது மம்மி சொன்ன மாரி இப்டி போ கூட்டி எழுது அப்டிணு சரிமா அவ நா அப்டியே பாத்து எழுதிக்கிரே அப்டினா அந்த பசங்களுக்கு வந்து இப்ப அவ அவ நோட் கரெஷன் இதெல்லா பாக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு நம்மளு டீச்சரா ஒர்க் பண்ட்டு வந்திருக்கோ சின்ன மிஸ் திட்னாலு பேரண்ஸ் அப்டி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துருவாங்க ஆனா இவங்க ஏ ஒண்ணுமே சொல்ல மாட்டே இருக்காங்க அப்படின்னு
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் புரியுது புரியுது அவ்ளுவுதேன் இப்ப போயிட்டு இருக்க இது அப்படித்தானே போயிட்டு இருக்கு
ம் ஆமா சிஸ் ஹலோ ஆ கே்குதா சிஸ்டர் ஆ சொல்லுங்க சிஸ்டர் ம் உங் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான
ஆமா ஆமா சிஸ்டர் ஆக்சுவலி இப்பதான் அவங்களுக்கு என்ன ரைட்டிங் ஒே கொண்டு வந்து இருக்காங்க அதனால உட பெருசா இல்ல இப்பதா ஏபிசிடி டி ரைட் பண்றதுக்கு இத பண்ணிட் இருக்காங்க
இல்ல எழுதுறதெல்லாம் ரிட்டன் ஒர்க் எல்லாம் எழுதிருவானா வேகமா பாஸ்டா எழுதிருவானா தம்பி
அடென்ஷன் ரொம்ப கம்மி நம்ம வந்து அவர்கிட்ட கத்தி கத்தி எழுத வைக்கணும் ஹோம் ஒர்க் முடி
இல்ல சிஸ்டர்ப் ப பசங்க வந்து இப்பதானே கேஜில இருந்து பஸ் ஃபஸ் ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க சோ வந்து இப்போ ரிட்டர்ன் ஒர்க் வந்து அவங்களுக்கு நிறைய கொடுக்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியு அது கேஜில வந்து ஓகே அஹ் ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு இப் இப்ப வந்து என் பொன்னுலா இன்னைக்கு காலில போகும்ோது அழுதுகிட்டே போன பிளீஸ் மம்மி எழுத ரொம்ப குடுக்குறாங்க மம்மி நான் பேசாம யூகேஜிலயே சேர்ந்து கட் அவுது நீ யூகேஜி எல்லா சேர வேண்டா டா அப்றே எப்புறா ஃபர்ஸ்ட் டே அவ ஸ்கூல் போகும்போது எங்க்கிட்ட சொல்லிட் போனா நா நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிருவே அப்டின்னா
அ அ ஓகே ஓகே ஓகே அ அ
எங்கிட்ட சொல்றா ரிட்டன் ஒர்க் நெறையா இருக்கு நா திரும்ப யூகேஜியே போறே அப்படிங்கா எனக்கு சிரிப்பா வந்துச்சு ஏ பாப் அப்புல்லா சொல்ல கூடாதுமா அப்டிங்கே இல்ல மம்மி கையெல்லா வலிக் க்கிதுன சின்ன பிள்ளே தானே இவ்ளோ குடுக்குறாங்க அப்டி
ஓகே ஆனா இப்போ நம்புளுக்கு என்ன சொல்றது கிட்ஸ்சுக்கு நறியா ஹோம் ஒர்க்கு இதாயிருக் சிஸ்டர் அதப்
உம் ஆமா இப்போ அவங்க சேர் பேசிக்காவே வந்து கிட்ஸ்ஸோட எலும்பு வந்து த்து உன்னு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஃபுல்லா ரொம்ப ஒரா அளவுக்கு மீறி எழு த்து போது வந்து அவுங்க கை வந்து பயங்கரமா பெயின் வச்சுரு
உம் உம் உம்
ஒருத்தங்க நம்மந்த எல் ப்ரீகேஜி எல்கேஜிலா சேக்குறோல அந்த பிள்ளைங்க எலும்பே வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வளர்ந்துருக்காது ஒன்னு எல அ எந்த சொல்லுவாங்கள எலா கை பாத்து பிடிங்க அப்டி சொல்லுவாங்குள அந்த மா அதுதா அது
நல்ல அந்த கிரிப் இல்லைன் வெச்சுங்கோங்களே பென்சில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஏனாதுன அங்காயிட் சோ நா செக் குடுத்த கரெக்ட்டா கிரிப்பா பிடிக்க படிக்கலன் சொல்லிட் ட்டே இருந்தாங்க அப்ப ச ஒரு சிலர் ஓ டாக்டர் கிட்ட செக் பண்ணு போது அந்த ஏஜுக்கான எலும்போட வளர்ச்சி இன்னு ஆகுல அதுனால அவுனக்கு கிரிப்பு வர லேட் ட்டு தா ஆகும் அப்பிடின்ற மாரி சஜெஷன் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர்
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் இப்ப கியூர் ஆயிருச்சுல்ல வேற ஒண்ணுதா ம்
ஆ இல்ல இப்பவு இதா இன்னு அவனுக்கு அந்த அளவுக்கு ஹோல்டிங் இன்னு வரலன்னு தா சொல்லுவோ நா நம்ப மூணு வரல்ல புடிச்சிருக்கோல பென்சில் பென்லா குடிப்புல அவ ரெண்டு வர் ர்லா தா பிடிக்கிறா சும்மா லைட்டா தா சப்போட் ரொம்ப பிரஷர் குடுக்குறதுல்ல வெச்சுக்கோங்களே ரிட்டன் எ
அவ்ளோதா சிஸ்டர் கொழந்தைங்க அவுங்களுக்கு வந்து உன்னும் சில விஷயங்கள் வந்து அவுங்க பேசுறாங்களே தவிர எப்பிடின்னு
தெரியு ஆ ரொம்ப சும்மா ஏ போடுன்னா சும்மா லைட்டா அது ஏருக்குங்கறது நல்லா உத்து பாக்குனு வெச்சுக்கோங்களே அவ்ளோ அவ ரொம்ப பிரஷர் குடுத்து எழுத மாட்டிங்கிறா சிஸ்டர் சம்மாப் அந்தே சேப் மாரி கொண்டு போய் விட்டு முடிச்சடுறான்
ஓகே ஓகே ஓகே
சோ அந்த அத அப்போ செக் பண்ணும்போது தான் எங்கக்குமே தெரியும் அந்த எலும்போட க்ரோத் வந்து கன்சர்ன் தான் உங்களுக்கு அந்த ஹோல்டிங் கரெக்டாக வரும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது போய்டட்டு தான் இருக்குது சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் இப்ப ஸ்கூல்ல போய் பாத்துருப்பீங்கல்ல ஸ்கூல்ல எல்லாம் அவனுக்கு ஓகே செட் ஆயிருச்சா இப்போ ஃபர்ஸ்ட்டாண்டில் போனது
ஆஹ் ஒம் ப்ராப்ளம் இல்ல சிஸ்டர் செட் ஆச்சு ஆனா என்ன ஆஹ இ லாங் டைம் அது எல்கேஜி யுகேஜிக்கி போகும்போது டுவெல்வ தேர்ட்டி வர முடிஞ்சிருச்சு கிளாஸ் இப்போ மூன்ற மணி வரை வச்சு செய்யறாங்க அதனால புடிக்கல அவ்வளோ நேரம் உக்காந்துக்கறக்கு எப்படா போ வருவோம் வெளியே வ
அ அதே ரீசன் தான் என் பொண்ணுக்கும் இ சாட்டர்டே சண்டேனாலே லீவு இப்ப சாட்டடேவும் ஸ்கூல் வெக்கிறங்கள அதை அக்கா என்னது ஒன் டே ஸ்கூலா ஒன் டே தான் லீவா ஏன் இப்படி இதுக்கு முன்னே டூ டேஸ் கொடுத்தாங்கல்ல இப்ப நீ பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய்ட்டு
ஆஹ் ஹஹ
புள்ளியா வேண்டாம் சின்ன புள்ளியாவே இருக்க
எ செரி செரி செரி நாங்க ஆச்சுலி என்னனா பெரிய பையன ஆக ஆக இனி உனக்கு அவ்வளதான் இனிமே லீவ்லாம் இல்லை இப்படிதான் போணுங்கிற மாதிரி மேனஜ் பண்ண வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களே
அப்படித்தானே சிஸ்டர் பாவம் அவங்க என்ன சொல்லி சமாளிக்க அவங்க அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம படிக்கிறப்போ இருந்த போர்ஷன்ஸ் அதெல்லாம் வேற இப்ப பசங்க வந்து ஹெவி போர்ஷன்ஸ் அளவுக்கு மேல அந்த போர்ஷன்ஸ் தான் படிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அது பார்க்குறதுக்கும்
உம் கரெக்ட தான் படிக்கிறது உம் ஆமா சிஸ்டர் சிஸ்டர் எங்க ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது எங்க குட்டிக்கி கெளம்பிட்டாங்களா சத்தத்தை காணோம்
அமைதியா இருப்பாங்க சிஸ்டர் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சவுண்ட் அமைதியா இருக்கும் போது ஏதாவது ஒரு சவுண்ட் வந்துரும் அவங்களுக்கு வந்து டிவில ஒரு டோராபுஜ்ஜி வச்சுட்டு இல்ல வேற ஏதாவது அவங்க்ட குடுத்துட்டு இது பண்ணோனா அவங்கபாட்டுக்கு சைலண்டா அவங்க வேைய பார்ப்பாங்க ஆமா டோராபுஜ்ஜி மட்டும் அதுவும் அவுங்க அக்கா சொல்லி கொடுத்துருக்கு
ம் ம் ம் சரி சரி சரி சரி ஓகே ஓகே ச ச
டோரா புஜ்ஜி அப்டி சொல்ட்டு சந்தோஷமா பாப்பாங்க
ஓகே சிஸ் என் பையனுக்கு அதுக்கு என்மோ அந்த காட்டன் புடிக்க மாட்டேக்குது அஆ இல்ல சிஸ்டர் அவனுக்கு என்னமோ காட்டன் புடிக் இருவே மாட்டிக்குது அது போனா திருப் திருப் சேனல திருப்பி வுடுரா ரைம்ஸ் சேனல் கூட பாக்கறேங்கறா ஆனா இந்த கார்ட்டூன் சேனல பாக் மாட்டிக்கிறா
அது இப்ப இந்த இந்த டோரா புஜ்ஜியே இவங்க இந்த போன்ல பாத்து அவுங்க அக்கா சொன்னதால இப்ப நான் தான் கு போனே பாக்க வேண்டா கொஞ்சோ டிவி போட்டு கொஞ்சோ தள்ளி உக்கார வச்சுட்ட அவங்கள கொஞ்சோ டிஸ்ட்ர்ன்ட் ஆகாம இருக்கும்ல இல்ல கண்ணுக்கும் கொஞ்ச இது ஆகாம இருக்கும்ல அதனால டிவிய இப்ப கனெக்ட் தோ வந்துட்டாங்க ஓகே ஓகே
ம் ஓகே சிஸ்டர் அ ஓகே சிஸ்டர் அடுத்த அடுத்த ரவுண்ட வந்
ஓகே சிஸ்டர் எவ்வளோ நேரம் பேசியிருக்கோன் தெர்ல
நைன் மினிட்ஸ் சிஸ்டர்
ஃபைவ் மினிட்ஸ் ஆ ஓ நைன் மினிட்ஸ் ஆயிச்சா ஓகே சிஸ்டர் இன்னு ஒன் மினிட் சிஸ்டர் நீங்க தம்பிய ஸ்கூல் பஸ்ஸா
அங்கதா இருக்க போய் போய் கூட்டிட்டு கெளம்புறதுதா ஓ அத அ ஆ இல்லை சிஸ்டர் அவுர் பைக்ல கூட்டிட்டு போயிடுவே
ஓகே ஓகே சிஸ்டர் நானு எங்க பாப் அப்பாவ கூப்ட போவ ஒரு த்ரீ தேட்டிக்கு இன்னிக்கு சொல்லி அழுதா அழுதா நா சொல்லி தா விட்ருக்கே மம்மி வந்து கூப்ட வரண்டா இன்னிக்கு டாடி வரவேண்டா சொல்ற மம்மி வந்து மேம்ம பாத்துட்டு கூப்ட்டு வரேன் அவனைய அப்டின்னா வந்துருங்க எனை கூப் இருக்கேன் அழுதுட்டே போ
சேரி சேரிங்க சிஸ்டர் ஆக்சால்லி நார்மலா த்ரீ தேட்டி தா இன்னைக்கு சாட்டடே இல்ல அதனால சீ சீக்கிரமா விடறாங்க இப்ப தானே ஃபர்ஸ்ட்
இல்ல நார்மலாவே அவளுக்கு ஃபுல் ஒர்க்கிங் டேன் போட்டு இருக் காணோ அந்த எல்கேஜி யூகேஜிம் போது அவளுக்கு சாட்டர்டே சண்டே லீவு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பெரிய பசங்களுக்கு இருக்கிற மாரி இவங்களுக்கு த்ரீ தேட்டி வரைக்கு வச்சருக்காங்க
ஓஹோ ஓகே ஓகே பட் இவங்களுக்கு இன்னு அந்த அளவுக்கு இது சின்ன இது என்ன சொல்றது ச வரை தா இருக்கனால அந்த அளவுக்கு இன்னும் நம்மளுக்கு டைமிங்
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் இது பாப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்க ஸ்கூல் வந்து கொஞ்ச ஸ்டேட் ரேங்க் வாங்க ஸ்குலா ரொம்ப பிரஷர் இருக்கா அதனால சோ இப்பவே அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இப்போருந்து ரொம்ப ஹெவியாக போகறதுனால அவ கொஞ்ச ஃபீல் பண்ணற ஒரு மாரி சரி ஓகே அவ ஒரு ஃபிவ்த் வரைக்கு பிக்கப் பண்ணிட்டான அடுத்த அவளுக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு படிக்க அதனால தா சரி ஓகே அதுக்கு பிறகு வேறு ஏதாவது மாத்திக்கலா இப்போ ஃபிவ்த் வரைக்கு
சரி சரி ஓகேங்க சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் அடுத்த கல்யாண வைக்கணு சிஸ்டர் பாய் அ ஓகே சிஸ்டர் பாய் பாய் ஆ ஓகே சிஸ்டர் தேங்க்யூ பாய்
என்னடா தங்கோ